ம் சொல்லுங்க அதாங்க நம்ம பேசிட்டு இருந்த விஷயங்கள் தாங்க அந்த பொய்கள் பத்தி ம் சொல்லுங்க
அதாங்க நாங்க சொல்றது தாங்க
ஏங்க நீங்க சொன்னீங்கங்க அதாவது நீங்க என்ன சொன்னீங்க அப்டின் சொன்னா அவுங்க வந்து ட்டு ஆயிரம் பொய் சொல்றதுக்கு ஒரு உண்மைய சொல்ட்டு போயிறலாமே அப்டின் இப்ப பேசுறது கேக்குதாங்க
கேக்குது கேட்டா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நா இருமிட்டு இருக்க சொல்லுங்க சொல்லுங்க சாரி சொல்லுங்க
அதாங்க ஆ ஆயிரம் பொய்கள் சொல்றதுக்கு ஒரு உண்மைய சொல்லிட்டு போயிறலா அப்டின்னு சொல்லி சொல்றீங்க அப்டிதான
ம் ஆமா
ஆ ஆ அந்த ஒரு உண்மைய சொன்னாலும் ஏத்துக்கிற மன பக்குவோ இல்ல அப்டிங்கிற பட்சத்துல அந்த உண்மைய சொல்லி சொல்லி பாங்க சொல்லி சொல்லி அப்றோ அழுத்தே போயிருவாங்க
நா அதுதாங்க நா சொல்ற அது உண்ம வந்து அவுங்களுக்கு தேவனா மட்டுமே சொல்லக் கூடாதுல்ல இப்ப உண்ம உண்ம அதே ஒரு பொய்யா நம்ம தோணும்ல்ல இப்போ நா பத்து விஷயோ பேசுறனா அவுங்ககிட்ட அவுங்க ஒரு விஷயோ சொல்லுவாங்க ஏ பொய் சொல்லாத உண்மைய சொல்லுன்னு சொல்றப்ப அந்த விஷயத்த உண்மையா நம்ம சொல்லிருவோ மனசு தாங்காமா இல்லப்பா இங்க தா பா போலா இப்டி இப்டி நெனச்சிதா பா சொல்லல அ அப்பனா அப்டி மிஸ் அது அவுங்களுக்கு பேவரா சொல்றது இல்லைங்க அவுங்களுக்கு நா வந்து இந்த அவனுக்கு நா வந்து இது பண்றதுன்ன நெனக்கிறாரு
இப்போ நீங்க என்ன சொல்றீங்க இப்போ பொண்ணுங்க எப்பவுமே பொய் சொல்றது ஃபேவரா சொல்றாங்க அப்டினு சொல்றீங்களா
செ நா வந்து ஆக்சுவலா வந்து பொண்ணுங்க ஃபேவரா சொல்றாங்க இதா சொல்றா
அப்ப உங்க செரி உங்க பசங் உங்க பசங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு பொய் சொல்றது ஃபேவரா சொ சொல்றாங்க அதாவது அவங்களுக்கு ஃபேவரா என்ன தோணுதுதோ அத சொல்லிடுறாங்க அப்படிங்கறீங்களா
ஏன் அப்டின்னு சொல்ல நா அது விஷயோ நீங்க சில விஷ்ய பு அவங்க எனக்கு ஃபேவரா சொல்றாங்க அந்த இதா சொல்றாங்கன்னு சொல்லல அவங்க நா என்ன சொல்றன்ன நல்லதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயத்த வந்து அவங்க வந்து இப்ப இந்த நேரத்துல அவங்க என்ன நெனக்கிறாங்கன் ஆ அவங்க அவங்க மேரேஜ் பண்ணா அவங்கள நா வந்து டேக் கேர் பண்ணா அவங்க என்னால வந்து அவங்க மீன்ஸ் அவங்களால நெறைய பிரச்சன வரும் ஆ அவங்க வந்து நெறைய அவங்களால வந்து நா சந்தோஷமா இருக்க மாட்டேனு நெனக்கிறாங்க ஆன எ வாழ்க்கைல அவங்க இல்லாம போனது எனக்கு பெரிய சோகம் தானே
ஏங்க ஒருவேல அவங்க வந்து நீங்க கஷ்டப்பட்டுடிங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு வேல ஃபீல் ஆகலாம்ல அவங்களுக்கு ஃபீல் ஆகுறதுக்கு கூட உண்மையா இருக்கலாம்ல உங்க ஃபீலிங்ஸ் மட்டும் நீங்க பாக்றீங்க அதாவது இப்போ செலவங்களுக்கு முன்னாடி நடக்க போர பின்னாடி நடக்க போற ஒரு விஷயோ தெரிய வரு சொ நா கேளுங்க பின்னாடி நடக்க இப்ப விஷயோ உங்களுக்கே ஒரு உங்களுக்கு மெண்டல்லி கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களா முன்னோர்கள்ல்லா பின்னாடி நடக்க போற விஷயங்கலாம் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வெச்சிருப்பாங்க இந்த விஷயம் சரியா வராதுப்பா இல்ல இந்த பாதைல போனா செரியா இருக்காதுப்பா இந்த வழி தவறான வழி இல்ல இந்த வழிய தேர்தேடுத்தா தான் நம்ம சரியான வழியில போ முடியுங்கறத முன்னோரு உழக்கும் நெறைய அவங்களோட அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் சிலவுங்களுக்கு இது நம்ம நெறைய கதைகள்லயோ படங்கள்லயோ பாத்திருக்கோம் நீங்களே நெறைய வாட்டி சொல்லிருக்கீங்க படங்களங்குறது உண்மையான ஒரு விஷயத்த தான் வச்சு எடுத்திருக்காங்க அப்டிங்கறது மாறி சொல்லியிருக்கீங்க சோ அதுதான் ஒருவேள அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு மை அட்வைஸ் அதாவது நான் சொல்லி முடிச்சேருங்க அவங்களுக்கு மைண்ட்ல இந்த பர்சன் லைப்க்குள்ள வந்தா கண்டிப்பா இது சரியா இருக்கு காது பர்சன்க்கோ இல்ல எதுத்த சைட்டு இருக்க பர்சனுக்கோ யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் சரியா இருக்காதுன்னு அவங்களுக்கு தோணுது சோ அவங்க மென்டாலி ட்டிப்படி இது சரிதானே அது எப்டி நீங்க அவங்க மெட்டாலிட்டிக்கு தப்பு சொல்லலாம்
அதுதான் சொல் இருக்காங்க அவங்க மெண்டாலிட்டி தப்புன்னு நான் சொல்லங்க அந்த மெண்டாலிட்டிலயே அவங்க ஏன் இருக்காங்க தான் கேக்குறேன் மீன்ஸ் இவ்வள தூரம் அவங்க சொல்றவாங்க இவல தூரம் அவங்க வந்து பேர்சன் வந்து தப்ப எனக்கு அவங்க செட் ஆகாது இவளவுதூரம் இதா இருக்கும் கஷ்டமா படுவேன்னா இப்ப இந்த டிராவல் பண்ண நம் இவள நாள்ல வந்து டிராவல்யே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல்ல
ஏங்க இதே டிராவல் தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்துட்டு இந்த டிராவல எத்தன தடவ ஸ்டாப் பண்றது அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்கனு நினைக்கிறீங்க
அவங்க ஏங்க அவங்க வந்து டிராவல் சண்ட போட்டு சண்ட வேணும்டு சண் ச போட வேணுமட்டு போட மாட்டாங்க பண்ற தப்புனால தான் சண்ட போடுவாங்க மோஸ்ட் ஆப் இதே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் வந்து சண்ட வந்து ஆரம்பிக்கிறது என்னாலய தான் இருக்கும் சரிங்களா நான் அவங்கள வந்து தப்
ஆனா அந்த டிராவ அந்த சண்டையிலேய அவங்க என்ன ஒரு விஷயம் நினைச்சிருப் இருப்பாங்க இந்த சண்டேலாதுஸ நம்ம வந்துட்டு இத விட்டு விளக்கிடணும் அப்டிங்கற மாறி அவங்களுக்கு என்னமே வர
ஆனா அப்டி அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வராது நான் வராதுன்னக்கு சொல்லவே இல்ல அப்டி அந்த எண்ணங்கள் வந்த அவங்க அவங்களால என் விட்டு விளக்க முல்லில்ல ஏங்க நா உண்மையா ஹண்ரட் பெர்சன்டேஜ் சொல்றேங்க வந்து அந்த எடத்துல வந்து சொல்றீங்கள நீங்க அவங்க சொல்றாங்களா சண்ட போட்டு
மைனஸ் அந்த ஒரு விஷியத்தினால மட்டுதா அவங்க கூட இருக்காங்களே தவிர
அந்த ஒரு விஷயம் மட்டுமே அவங்கால கெடையாதுங்க எனக்கு என்னதா எங்கோட சண்ட போட்டு என்ன பண்ணாலு நா என்ன பண்றே நா என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத அவங்களுக்கு அவங்க கன்பாமா அவ தெரிஞ்சுக்கனும்னு நெனைப்பாங்க எப்பவுமே என்னதா சண்ட போட்டு நா என்ன பண்ணாலுமே இதெல்லா நா வந்து எனக்கு இதெல்லா நா வந்து எனக்கு பிளஸ்ஸா நா சொல்லீங்க அவங்களுக்கு நா மைனஸ்ஸாவு சொல்லல்ல இத ஒரு கேரிங்கனா சொல்றே நா இங்கதா இருக்கனா சாப்டனா என்ன பண்ணே ஆ இப்ப எங்க இருக்க இங்க வீட்ல இல்லா வெளிய இருக்கியா வெளிய ஏ போனா என்ன பண்ணிட்டு இருக்கா அது கேட்டு ஆ நா வைக்கிறே போ என்னம்மோ பண்ணு போ எனக்கு வேல இருக்கு சொல்லிட்டு கட் பண்ருவா அது நா என்ன சொல்ரனா அவங்கள மைனஸா பாக்குல எனக்கு பிளஸ்ஸா பாக்குல அது அவங்க கேரிங்கா நா பாக்றே செரிங்களா எ மீன்ஸ் என்னெல்லா வீட்ல ஒருத்தாங்க ஆ ஆ எப்டி சொல்றதுனா அவங்களுக்கு நம்ம ரொம்ப வந்து நம்மள ஒருத்தங்க வந்து ஆ கொழந்த மாறி பாத்துக்கிறன்னு சொல்லுவாங்கல ஒருத்தங்க கொழந்தையே பாப்பாங்க நம்மளைய என்னய எவ்ளோ வயச இருந்தாலுமே கொழந்தையா பாத்துக்கேன்னு சொல்றதுக்கு கொழந்தைய பாக்கறவங்களு நம்ம என்ன பண்ணுட்டு இருக்கோங்க மூணு நேரோ ஒருத்தங்க யார் ஒருத்தங்க வந்து சாப்டாங்க பண்றாங்க தெரிசுக்குன்னு நெனைக்கிறோ அவங்க நம்ம வாழ்க்க புல்லா வந்து அவங்க அவங்க அவங்கில்லாம அவங்களா இருக்
ஏ இப்ப நம்ம ஒரு பிரெண்டுட்ட பேசினாலு எங்க பெஸ்டீஸ்
செரிங்க நா ஒரு நிமிசோ என்னங்க பெஸ்டீஸ்ல ஒன்னு இல்லங்க அதுல பெஸ்டீலா ஒண்ணமே கெடையாதுங்க
நீங்க இப்ப வந்து இப்ப நீ இப்ப ட்ரெண்டு அதுதான்னங்க பெஸ்ட் டீஸ் இருக்காங்க பெஸ்டீஸ் மூணு நேரோ என்னா முப்பது நேரமு கேப்பாங்கங்க நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு கேலு பெஸ்டி இல்லென்னு நெனைக்கிறே அதனால தா உங்களுக்கு அதோட அரும தெரியல
எனக்கு நா வேணா அந்த ரிலஷன்ஷிப்லா வே‌ணா இது பண்ணலங்க அந்த காலத்துல வந்து நா நாங்க ஸ்கூல்லா படிக்கும் போது பெஸ்டி கெடையாயதுங்க ப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டடு அவ நா இதே மாறி ஸ்கூல் படிக்கும் போது இத விட மோசமால்ல ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ நா வந்து எண்ண வந்து ஒரு பொண்ணு வந்து ஒன் ஸைடு லவ் பண்ணிட்டு இருந்தது அந்த பொண்ணு கிட்டயே எ குளோஸ் ஃப்ரெண்டு அவங் அவங்க ரெண்டேயே வந்தது வந்து இத பிரச்சனை போல பிரச்சனைய சொல்லிட்டு அந்த பொண்ணை புடிச்சி திட்னே அந்த பொண்ண நா நா பாத்தா சிரிக்கிருனெல்லாமே நா நா திட் நா பேசாம அழுதுட்டு போய் ஸ்கூல்ல தா இருந்தே சர்டே கம்ளைன் பண்ணிட்டு இந்த மாரி பீல் பண்ராங்க சார் பேச சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளோ ஃபீல் பண்ணி என்னென்னமோ பண்ணி அழுது ரெண்டெல்லா பண்ணுச்சு ஆனா அப்பயு எ ஃப்ரெண்டுக்காக நின்னே இன்னைக்கு அந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு கூடயு பேசல இந்த பொண்ணு கூடயு பேசவே இல்லைங்க அது வேற கதைங்க ஆனா இருந்தாலுமே நா என்ன சொ சொல்றேனா நாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு எல்லா ரிலேஷன்ஷிப் எல்லாமே தாண்டிதா வந்துருக்கோ ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நெய்ல இப்ப எல்லாமே வந்திருக்க எல்லாமே தெரியு ஆனா வந்து என்னன்னா எங்க காலத்துல வந்து லவ்வர் நா லவ்வர் தா ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மட்டு தா அந்த பாடர கிராஸ் பண்ணி இப்போ இருக்குர பெஸ்ட்
நீ அப்ப அப்ப நீ ஒரு வேளை இன்னு என்னது நைன்டிஸ் காலத்த தாண்டி வரல அப்டின்னு நெனைக்கிற நீங்க ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் நெனைக்கிரே
நைன்டீஸ் கிட்டு டூ தௌசண்ட் கிட்ட ஜெ ஜென்சி கிட்டு அதெல்லா எதுவுமே இல்லெங்க உண்மையா ஒருத்தவங்க லவ் பண்றவங்க எந்த காலத்து இருந்தாலு அப்பா அம்மா காலோ தாத்தா காலமா இருந்தாலு இப்ப இப்ப இருக்க கொழந்தைய இருக்கலாம் அந்த உண்மையா லவ் பண்ணா கடைசி வரைக்கு உண்மை கூட லவ் பண்ணுவாங்க
ஏன்னா இப்ப அந்த விஷயோ ஏங்க அவுங்க ஒரு லவ் பண்றது தப்புன்னு நா சொல்லல லவ் பண்றது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சரியான பசங்க லவ் பண்ணனு சரியா நம்ம பண்ற பர்சன் சரியா இருக்காங்களாங்கறத நமக்கு தெரியணுங்க புடிச்சிட்டுக்குங்கறதுக்காக யார வேணா லவ் பண்ணுவீங்களா புடிச்சிட்டுக்குங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு விச
புடிச்சிருக்கோம் ப ப புடிச்சிருக்கவங்க ளுக்காக தா நா வந்து சும்மா எடுத்தோன்னயே புடிச்சிருக்கு அவங்கள னா லவ் பண்ணலேஙக அவங்கிட்ட நா வந்து லல் பண்றேனு சொல்லவேயில்லையே கல்யாணம் பன்றீங்கன்னதா கேட்டே அதுக்கப்பறம் தா த்ரீ மந்த்ஸ்கு அப்பறோ தா ப்ரபோசே நா பண்ணே அதுக்கப்பறம் தா பேசவே ஆரம்பிச்சே அதுக்கப்பறல்லாம் நா வந்து எடுத்தோனயே எல்லாமே பேசுல கொஞ்சம் கொஞ்சமா பேசி கொஞ் கொஞ்சமா அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுட்டு அவங்க அவங்க அவங்க எதுல கோவ பண்ணுவாங்க எந்த விஷ்யோ இது பண்ணுவாங்க இன்போ துன்பம் அவங்களோட அவங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்க ஏ நம்மகிட்ட கோவப்படுறாங்க எதுனால கோவப்படுறாங்க எல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்பறம் தா அவங்க கிட்ட வந்து எவ்ளோ க்ளோஸ் ஆனேன்னு எனக்கு தெரியு அதுக்கப்பறம் தா பொண்டாட்டின்னு கூப் தே அதுக்கப்பறம் தான் என்ன அம்மு சொல்ல ஆரம்பிச்சே அதுக்கப்பறம் தா அவள வந்து அவள குளோஸ்டா வந்து அவ்களா பேச எல்லாமே அதுக்கப்ப ஒரு ஸ்டேஜு
சேரி அவங்க உங்களுக்கு என்ன ஸ்டேஜு குடுத்தாங்க அதுக்கப்பறோ நீங்க இத்தன ஸ்டேஜஸ்டு குடு துருக்கீங்கள்ல அவங்க ஏ உங்களுக்கு என்ன சேஜஸ் குடுத்தாங்க
எனக்கு வந்து எல்லாமே குடுத்திருக்காங்க என்னங்க குடுக்கல சன்னப்பச இந்தாருங்க நா தப்புன்னா தப் தப்புன்னு சொல்ற ஒய் தப்புன்னு சொல்ற ஒரே ஆள் அவ ஒருத்தி மட்டு தாங்க தப்பு பணட்டீங்க தப்பு தாங்க இது என்ன தப்புனா தப்புதா அது அது ஒரு அது ஒரு ஒரு விஷ்யோ போதுங்க நம்பீட்டு உண்மயா ஒருத்தவங்க பழகுற ஒரு விஷ்யோ போதுங்க ஆ உண்மயே போதுங்க நீங் அவுங்களோட பேசவே நான் டவுன்ஃபால் ஆனாச்சுங்களே டவுன்ஃபால் ஆனா என்ன எப்ப எப்புடி அவுங்களுக்கு தெரியாதுன்னே தெரியாது என்ன விஷ்யோம் தெரியுன்னே தெரியாது ஒடனே எனக் போன் வரும். அவ நம்பர்லேந்து கால் வரும் ஆ இன்ன இன்ன பண்ணிட்டு இருக்க ஒரு மாறியா இருக்கே அப்டியா நா கேக்றத விட அவுங்க புரிஞ்சுப்பாங்க ஏதாவ் ஒன்னு சொல்லி நம்மள இது பண்ணி அந்த பக்கம் வந்து சிரிக்கிற மாறி எது பண் நம்ம ரிலாக்சஸ் யாரும் நம்ம யாருமே இல்லடா என்னடா இப்டி இருக்கு என்னடா வாழ்க்க எப்டி போதுன்னு யோசிக்கிறப்ப ஒரு கோழிப் அவுங்க வந்து நம்ம லைஃப்ல டக்குன்னு வந்தவங்க டக்குன்னு ஏஞ்சல் மாரி ஒரு ‌‌‍ பரின்சசஸ மாரி எல்லாத்தையு மாத்தணு எப்பிடிங்க போவாங்க டக்குன்னு நீங்க வந்தீங்க சொல்லி எப்டி போ வுடுவாங்க எனக்கு புரில எனக்கு
இவ இப்ப ஏஞ்சல் ஏஞ்சல் சொல்லு ஏஞ் ஏஞ்சல் சொல்லு ஏஞ்சல் செல்லா எப்டிங்க அ லைஃப்ல நம்ம கொஞ்ச ஹேல்ப் தேவப்படும் போது வருவாங்க தேவ இல்லாத போது போயிருவாங்க அவ்ளோதா
ஆ எனக்கு லைஃப் லாங் தேவ இருக்குல்ல லைஃப் லாங் ஒரு ஒரு விஷ்யோ தேவயா இருக்குல்ல எனக்கு அவுங்களோட அவுங்கள அவுங்களோட லைஃப் வந்து எனக்கு தே அவுங்கள லைஃப்ல அவுங்க இருக்கனு தேவ இருக்கு இல்ல அவுங்க இல்லாத வாழ்க்கைய என்னால வந்து மீட் என்ன என்னோட வாழ்க்கைல வந்து ஒரு ஒளி விளக்கா இருக்காங்க அந்த விளக்கு அணஞ்சுதுன்னா என்ன ஆகு ஒளியு இருக்காது ஒன்னு இருக்காது இருட்டாதா ஏ வாழ்க்கப்ப என்னாகு இருண்டு அடஞ்சு போயிரு அந்த மாரிதா இப்பத்தி இருந்தாலு பத்தாதுங்க பந்தா இருந்தாலு பத்தாது மீச ஹெவி லைட்டு நீங்க சொல்லாதிங்க சொன்னபடி சொன்னா ஜுசி கிட் ஜசி கிட்டா ஜுசி கிட்டா அந்த மாரி பேச சும்மா இருந்தாலுமே ஆ ஒரு லெவலுக்கு மேல நீங்க சொன்ன மாரி என்ன இருந்தாலு பத்தாதுங்க உண்மையான மனசு அவகிட்ட இருக்கு அந்த மனசு ஒன்னு போதுங்க எனக்கு கடைசி வரைக்கு அவ நெனக்குறா மாரி அவ அங்க இது பண்ற மாரி ஃபீல் பண்ற மாரி எதுமே
ஒரு நிம்ஷோ என்னா ரிஷி